சொல்லுங்கமா
வணக்கம் நல்லா இருக்கீங்களா
வணக்கம்மா நா நல்லா இருக்காங்கம்மா நீங்க எப்டிமா இருக்கீங்க
நல்லா இருக்குறே உங்க வீட்ல எல்லாரு எப்புடி இருக்குறாங்க
ஆ எங்க வீட்ல எல்லாருமே நா ரொம்ப சௌரியமா இருக்காங்கம்மா உங்க வீட்ல எப்புடிமா இருக்காங்க குடும்ப உறுப்பினர்கள்லா
எல்லாரு நல்லா இருக்குறாங்க உங்களுக்கு வேலை எல்லா எப்டி போயிட்ருக்கு
அலுவலக வேல ரொம்ப சிறப்பா போயிட்ருக்குங்கம்மா உங்களுக்கு எப்டிமா போயிட்ருக்கு அங்க
எனக்கு வீடு எனக்கு வேல நல்லா போயிட்ருக்கு இருந்தாலுமே வந்து எனக்கு ஒரு அதுல ஒரு விஷியோ என்ன தோணுது அப்டின்னா ஆ வேல பாத்துட்டு இருக்குறோ இருந்தாலுமே வந்து ஒரு பா ஒரு சிறு தொழில் மாதி ரி நம்ம கத்து வச்சுக்கலா அப்டின்னு தோணுது அது நல்லது நல்லது தானே நல்ல விஷியோ தானே
நல்ல முடிவுதாம்மா ஏனா வந்து ஒரு பழமொழியே சொல்லுவாங்க கைத்தொழில் ஒன்றை கத்துக்கொள் கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள் சொல்லுவாங்க ப முன்னோர்கள் சொல்லிருக்காங்க மழ வந்து வ
ருக்குறாரு
சொல்லுங்க மா
நாமக்கல் கவிஞர் சொன்ன வரிகள் அது
சிறப்புமா சிறப்புமா சொல்லுங்கமா
அதேதா இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கோள் கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள்னு சொல்லி அத வந்து நாமக்கல் கவிஞர் சொன்ன வார்த்தைகள்னு சொன்னே
செரிங்கம்மா அ மேலு நீங்க சொல்லுங்கம்மா உங்க சிறப்பு இப்ப கைத்தொழில் பாத்துக்கிட்டிங்கனா என்ன மாரி கைத்தொழில் நீங்க சொல்றா சொல்ல வரீங்கம்மா உங்களோட கருத்துக்கள கொஞ்ச பகிர்ந்துக்கோங்க
நா என்ன மாதிரி பா பாக்குறே அப்டினா வந்துட்டு துணிங்க துணிங்கள் வந்துட்டு தக்கிற மாதிரி பாக்குறே ஏனா வந்துட்டு நம்மளுக்கே வந்து வெளில தா தக்கெ குடுக்குறோ இப்ப ஒரு ஒரு ஆ துணி தக்கெணு அப்டின்னாலுமே வந்து நம்மளுக்கு எரநூறுபாயில இருந்து ஐநூறுபா வரைக்கு செலவு ஆகலாம் இப்ப நம்ம வந்து நம்ம நம்மளே வந்து அத கத்து வெச்சுக்கிட்டோ அப்டினா வீட்டு நம்ம துக்கிற இயந்திரம் வாங்கி வெச்சு நம்ம தக்கெலா பக்கத்துல யாராவ்து தெரிஞ்சவ்ங்க சொந்தக்காரங்க அந்த மாதிரி கூட நம்ம தெச்சு குடுக்கலா நம்ம வீட்ல வந்துட்டு நம்மளுடைய நார்மலா நம்மளுடைய பணி நேரம் போக மீதம் இருக்கிற டைம்ல வந்து நம்ம இந்த துக்காக நம்ம செலவிட்டோ அப்டினா நம்மளுக்கு அது ஒரு சின்ன வருமானமு குடுக்கு அதே நேரத்துல நம்மளுடைய செலவுமே கொறையு இப்ப நம்ம வந்து எதாவ்து துணி தக்கெணு அப்டினா வெளிலதா குடுக்குறோ வெளில குடுத்து நம்ம வாங்குறதுக்கு அந்துல அந்த செலவுமே கொறையு நம்ம மத்தவ்ங்களுக்கு தச்சு குடுக்குறது மூலமா ஒரு வருமானமுமே நம்மளுக்கு வரு இல்லையா அதனால அத இப்ப அது அதுலருந்து ஒரு சிறுத்தொழில் உடைய ஒரு பங்கு தானே அதுவுமே அதனால நா அத சொன்னே
கண்டிப்பா கண்டிப்பாம்மா அதுவு ஒரு சிறந்த சிறுத்தொழில் அதுவு ஒரு நல்ல சிறுத்தொழில் தா ஏனா வந்து இப்ப இருக்குற சூழ்நிலையில வந்து ஆம் பல பெண்களால வந் ந்து வெளில போய்ட்டு அலுவலக பணிய வந்து மேற்கொள்ள முடிய மாட்டுது ஆனா குடும்ப சூழ்நிலைகள் அந்த மாரி நம்ம வயதானவர்கள பராமரிக்கணு நம்ம குழந்தைகள் வந்து பராமரிக்கணு பள்ளிக்கு போயிட் ட்டு வர குழந்தைகளா இருந்தாங்கனா அவ்ங்கள வந்து பள்ளிகளுக்கு அழைத்து செ அழைச்சி செல்லணும் மறுபடியு பள்ளிலருந்து மறுபடியு அவ்ங்கள வந்து வீட் டுக்கு நம்ம கூட்டிட்டு வரணு அவ்ங்க வந்து பராமரிப்பு பாக்கணு அ அத னால வந்து இந்த மாரி சூழ்நிலை இருக்கிறதுனால பல பெண்களால வந்து வெளில போயிட்டு அலுவலக பணி வந்து செய்ய இயலாம இருக்கு அதனால வந்து நம்ம சிறு தொழில் நீங்க சொன்ன மாதிரி அந்த தையல் தொழில் வந்து ரொம்ப சிறந்த தொழில்லு அத நம்ம கத்து வச்சுக் கிட்டுனா நம்ம வீடலயே வந்து அத மேற்கொள்ளலாம் அத வச்சு நம்ம வருமான பெருக்கலா அதே சமயங்கள்ல வந்து நம்ம வீட்டுல இருக்கிறவங்க நம்ம வந்து எந்த ஒரு தடையு இல்லாமல் அவங்களையு பராமரிக்கலா இது ஒரு நல்ல சிறு தொழில் தான் அதே மாரி பாத்தீங்கன்னா ஒன்னொரு வா தொழில் பாத்தீங்கன்னா பூ பூக்கள் வச்சு நம்ம வந்து மால மால கட்டலா அதுவு வந்து ஒரு நல்ல சிறந்த தொழில்லு நம்ம கைத்தொழில் அது ஆனா வந்து நம்ம வீடலேயே வச்சு கூட நம்ம வந்து அந்த பூவ வந்து கட்டி அத வந்து வியாபாரம் பண்ணலா நம்ம அ தனியா நம்ம வந்து தனியா கட போடணு கூட அவசியம் கிடையாது வீட்டுக்கிட்டே வீட்லயே வந்து நம்ம அத பூவை தொடுத்து நம்ம வந்து அத வந்து வெ நம்ம தெரிஞ்சவங்ககிட்ட வந்து நம்ம வந்து அத சொல்ல சொல்லி அவங்களுக்கு தேவையானத நம்ம வந்து செஞ்சு கொடுக்குறது மூலமா அதுவு அவ வந்து நல்ல ஒரு வருமானம் ஈட்டி் கொடுக்கும் பூ கட்டுறது அதுவு நல்ல ஒரு சிறு தொழில் அதுவு பாத்தீங்கன்னா அது இல்லாம நெறையா பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஒயரை வச்சு நம்ம கூட எல்லா பின்னுவோ அந்தமா அதுவு ஒரு நல்ல சிறு தொழில் தான் ம் பெண்களை பெண்கள் நம்ம அவங்களோட இடத்துல இருந்து பாக்க போது இந்த பூ பின்னுறுது நம்ம இந்த மாதிரி கூட பின்னுறது அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த தென்ன ஓலை இருக்கு அத வச்சு தென்னன் தொடப்போ அந்த மாதிரி நம்ம வந்து செய்யலா செஞ்சு அதா வந்து வந்து நம்ம வந்து வியாபாரம் பண்ணி அதுல இருந்து நம்ம வந்து வருமானம் பெ ஈட்ட முடியு அதனால அது மாதிரி நெறையா சிறு தொழில் எல்லா இருக்கு பெண்களுக்கு அதன் மூலமாக வந்து பெண்கள வந்து
அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ நெறைய பேர் நெறையா பெண்கள் வந்து அவுங்குளுக்கு எப்டி சொல்றது ஆசிரிய பணியில ஈடுபாடு இருக்கலா விருப்போ இருக்கலா அப்போ வந்து ஸ்கூ பள்ளிக்கூடத்துக்கு போ போய்ட்டு பள்ளி கூடத்துக்கு போயிட்டு அவுங்க ஸ்கூ இப்போ கத்து குடுக்க முடியாத முடியாம இருக்குறவங்க என்ன பண்ணலாம் அப்டின்னா அவுங்க வீட் லயே வந்து சிறு சிறுத சி சின்ன சின்னதா ஒரு அ அமைப்பு மாதிரி பண்ணிட்டு வீட்லயே அவுங்க பா மாணவி மாணவ மாணவர்கள வர வச்சி அவுங்க என்ன பண்ணலா சொல்லிக் குடுக்கலா அது அது மூலமா அவுங்க வீட்லயே இருந்து சொல்லி குடுக்குற மாரியும் இருக்கு அது மூலமா பக்கத்துல இருக்கிற மாணவ மாணவிகள் பயன்பெறவு செய்வாங்க அவுங்குளுக்கு ஒரு வருமானமு வரு அவுங்க அறிவுமே பெருகு அதுவுமே ஒரு நல்ல ஒரு சிறு தொழில் தா என்ன பொறுத்த வரைக்கு இப்போ என்ன இப்ப என்னன்னா இப்ப நெறைய பேர் வந்து படிக்கிறாங்க ஆனா வந்து ஒருத்த ஒரு பெண்கள் பாத்தீங்கன்னா திருமணம் ஆனதுக்கு அப்றமா அவுங்குளுக்கு சில கடமைகள் வந்துரு அந்த கடமை வந்துற்க் வந்த வந்ததுக்கு அப்பறமா அவங்களலா என்ன பண்ண முடியமாட்டுது வேலைக்கு போக முடியமாட்டுது வேலைக்கு போக முடியமாட்டுது வெளிய போயிட்டு அவுங்களா வேல செஞ்சு வருமானம் ஈட்ட முடியாத ஒரு சூழ்நிலைக்கு ஆகுறா அப்டின்னா அவுங்க வந்து அப்போ அவுங்க என்ன நெனக்கிறாங்க நா படிச்சு முடிச்சதுக்கு அப்றமா இத்தன இத்தன ஆண்டுகள் எனக்கு வந்து இடைவெளி ஆயிடுச்சி அப்டின்னா எனக்கு அடுத்த ஒரு கம் அடுத்த ஒரு அலுவலகத்துல எனக்கு வேல கெடக்காம போயிடு அப்டின் சொல்ட்டு அவுங்க பயப்பட்றாங்க அதனால அந்த இடைவெளிய வந்து நி நிரப்பத நிரப்புவதற்கு நா வந்து என்ன சொல்றே அப்டின்னா அவுங்களுடைய நா அவுங்களுடைய அறிவாற்றலுமே கம்மி ஆகாத அளவுக்கு அவுங்க என்ன பண்ணலா வீட்லயே வந்து பக்கத்துல இருக்கிற மாணவ மாணவிகள் ஒரு ஒரு ஒரு பதினஞ்சு பேரு பத்து பேரு பதினஞ்சு பேரு கிட்ட அவுங்க வர வக்லா வர வச்சு வீட்லயே வந்து அவுங்க வந்து என்ன பண்லா பாட கத்து குடுக்லா பாட கத்து குடுக்கலாம் இப்பல்லா நெறையா வகுப்புகள் வந்துருச்சு சிறப்பு வகுப்புகள் வந்துருச்சு ஆங்கில வகுப்புகள் வந்துருச்சு வெ மத்த மொழி பாடங்கள் வந்துருச்சு அதுலேயே நெறைய என்னது நெறைய தொழில்நுட்பம் வந்துருச்சு அந்தனால அந்த மாதிரி ஏதாவது சிறப்பு வகுப்புகள் எடுத்து சொல்லி குடுக்கலாம் இது போக க ணினி அறி கணினி வந்துருச்சு கணினி அறிவியல் வந்துருச்சு அத சொல்லி் குடுக்கலா அது ஒரு ரெண்டு கணினி ஒண்ணு வாங்கி வச்சா கூட வாங்கி வச்சுட்டு அது படிக்கிறதுக்கு நெறைய பசங்க என்ன பண்ணுவாங்ன்னா இப்போ இந்த கோடை விடுமுறை வந்திருக்கு இல்லையா கோடை விடுமுறைல எல்லாம் பசங்களுமே வந்து பெற்ற பெற்றவங்க பே பெ பெற்றோர்கள் என்ன நெனப்பாங்க இந்த கோடை விடுமுறைல பசங்க வீட்ல இருந்து என்ன பண்ண போறாங்க சும்மா விளியாண்டுகிட்டு சேட்டப் பண்ணிட்டு இப்டிதா இருப்பாங்க சோ அதனால இந்த பசங்களுக்கு இந்த லீ இந்த விடுமுறைய வந்து ஒரு பயனுள்ளதா செலவு பண்ணணு அதே நேரத்துல அவுங்க வீட்ல ஒரு மாசோ இருந்தாங்க அப்டின்னா ப படிச்சதுக்கு அவுங்களுக்கு இடைவெளியாகி படிச்சது மறக்கலா அதனால இந்த ஒரு மாசத்துல அவுங்க வந்து அத எல்லாத்தையு நினைவுபடுத்துற மாதிரி ஏதாவது ஒரு வகு ப்புல கொண்டு போய் சேக்கணு அப்டின் சொல்லி படுவாங்க அப்டி இருக்றச்சே என்ன பண்லா அப்டின்னா இந்த மாதிரி பெண்கள் என்ன பண்ணலா அப்டின்னா இந்த கோடை விடுமுறைல கோடைக்கால சிறப்பு வகுப்பு அப்டின் சொல்லி ஆரம்பிச்சு அதுல என்னது இந்த சிறப்பு கணிதம் அப்பறமா வந்து கையெழு த்து போட்டி கையெழுத்து வகுப்பு சிறப்பு வகுப்பு அந்த மாதிரி எடுக்கலா அது போக சிறப்பு வகுப்புகள் ஆங்கில பயிற்சி கணினி பயிற்சி பிறமொழி பயிற்சி இந்த மாதிரி நெறைய இருக்கு அத எடு த்தா அவுங்களுக்குமே வந்து அது அது சம்பந்தப்பட்ட அறிவு வளரு அதே மாத்ரி மத்த கொழந்தைங்களுக்குமே வந்து அறிவு வளரு எப்பயுமே பெரியவங்கள் என்ன சொல்வாங்கன்னா நாம்ளா ஒரு விஷ்யத்த வந்து படுச்சி தெரிஞ்சுக்கற்த விட அத வந்து ஒருத்தவுங்ளுக் கு சொல்லி் குடுக்கம்போது நம்மளுக்க பத் அத பத்தின அறிவு இன்னு வளருது அப்டின் சொல்லி சொல்வாங்க அதுனால எப்பயுமே நம்மளுக்கு ஒருத்தவுங்ளுக்கு சொல்லி குடுக்கம்போது அத பத்தின அறிவு இன்னு வளரு இது வந்து பெண்களுக்கு அவங்களுடைய அறிவவின் வளத்திக்கற்துக்காகவு இருக்கலா இல்ல ப மத்தவுங்களுடைய அறிவ வள வளத்துக்கட்துக்கு அவுங்களுக்கு ஒரு உதவி பண்ண மாத்ரியு இருக்கலா இது மூலமா அவுங்களுக்கு என்ன வருமானமு வரு அதனால இந்த ஒரு துறை அப்டின்றது வந்து எல்லா வகையிலிமே அவுங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கு அப்டின்றது என்னோட கருத் து ஒரு நல்ல கருத்துல ஒங்ககிட்ட நா பேசிருக்கிற அப்டின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு எனக்கு நீங்களுமே நல்ல கருத்துகள ஏங்கிட்ட பகிர்ந்ததுக்காக நன்றி அடுத்து வேற ஒரு தலைப்புல ஒங்ககிட்ட நா கூடிய சீக்கிர பேசுற
கண்டிப்பாம்மா உங்ககிட்ட பேஸ்னதால மிக்க மகிழ்ச்சிம்மா நறைய பயனுள்ள தகவல வந்து பகிர்ந்துக்குட்டோ நல்ல ஒரு த வாய்ப்புக்கு நன்றிமா மேற மீண்டும் நம்ம உரையாடலாம் நன்றி வணக்கம்மா
நன்றி நன்றி நன்றி வணக்கம்